வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கோந் தோழி நீங்க எப்டி இரு
ம் நல்லா இருக்கேன் தோழி சாப்ட்டீங்ளா சாப்ட்டீங்ளா தோழி ஆ சாப்ட்டன் தோழி என்ன சாப்ட்டீங்க
மத்தியானோ இப்ப சாம்பார்
ம்
நீங்க தோழி
அதே சாம்பார்தான் தோழி சாம்பார் ரசோ பீட்ரூட் பொரியல் நீங்க
இங்க பீட்ரூட் சாம்பார் ஆ ரசோ சாதோ அப்ளோ
ம் சரிங்க தோழி பசங்களுக் என்ன ஸ்னாக்ஸ் செய்யப் போறீங்க ஈவ்னீங்கு
தெரில தோழி பாஸ்தாதா இருக்கு அது போய் கொஞ்சோ இன்கிரீடியன்ஸ் ஆ வாங்கணு வரும்போது அப்டியே வாங்கிட்டு வந்து அப்புறந்தா தோழி செய்யணு
ம் எத்தன மணிக்கு வருவாங்க தோழி
நால்ரைக்கு வருவாங்க தோழி
பிக்கப் பண்ணுமா
ஆஹ் இல்ல வீட்டுக்கிட்டயே வந்துருவாங்க கொஞ்ஜோ பேக தூக்கிட்டு நடந்து வர கஷ்டமா இருக்கனால பஸ் ஸ்டாப்கு பொயிட்டு அப்டியே கூப்ட்டு வந்துரு தோழி
உம் செரிங்க தோழி எந்த டாபிக் பத்தி பேஸ்லா தோழி
சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க
ம் முடி உதிர்வ பத்தி பேசலாமா தோழி
ஆ சொல்லுங்க
வந்து அதிகமா முடி உதிர்வூத்துது உதிர்து தோழி
அது அதிகமா முடி உதிர்வுன்னா நம்ள நம்ம கவனிக்காதனால யே பாதி முடி கொட்றது பிரச் ச்சன ஜாஸ்தியா இருக் கு ஆ அது நம்மன சாப் டாம இருக்கோ ஆ கரெட்டா நம்ப வந் இப்ப காலேஜ்ஜோ ஆ பீஸ்சோ அந்த மாரி ஏதாது போறதா இருந்தா நம்ப நம்ப மெயின்டென் பண்ணுவோ காலைல எந்திர்போ ஹேர் வாஷ் பண்ணுவோ ஆஹ் இல்லன்னாலு குட எண்ணெ தேப்போ அத பின்னி மடிச்சி அத ஒரு ஜடையா போடுவோ அந்த மாரி கேர் பண்ணுவோ அ வீட்ல இருந்தோனா என்ன பண்ணுவோ சொல்லுங்க பாக்லா ஒரு கிளிப்பு போட்ருவோ முடிய ஃபர்ஸ்ட்டு வந்து கட்டியே வை க்கக் கூடாதுன்னு சொல்வாங்க கட்டி சுருட்ட மோது முட் அப்டி ஒடஞ்சி ஒடைய ஆரமிச்சிருன்னு சொல்வாங்க ஃபஸ்ட்டு நம்ள நம்ப கவனிக் கறதில்ல ரெண்டாவ்து கரெட்டான ஃபுட் எடுத் த்துக்கறது இல்ல நம்ப மூனாது வந் து அதிகப் ப்ரெஷெரு டென்ஷன் அதனால நெறைய யோசிக்கறனால
ம் கரெட் தோழி அதா நம் முடிய ஒழுங்கா மெயின்டென் பண்ல நம்ப உள்ளியு மெயின்டென் பண்ணல நம்ம கொடம்பயு மெயின்டென் பண்ல மேல ஹேர் த்ரியு நம்ம மெய்ன்
ஆமா முடியாதனாலயே நெறையா முடி உதற்வுக்கு இந்த மாரி பல ப்ரச்சனைகள் இருக்
ம் ஆமாங்க தோழி அது வந்து இப்போ சத்து அதிகமா கம்மியாவ்றதுனாலியு முடி கொட்டுது தோழி நம்ப நம்ப்ள நம்ப சரியா கவ்னிக்காத்னால என்னா ஆவ்து நம்ம ஒழுங்கா சாப்டமாட்றந் ட்ருவா நீங் சொன்னா மாரி தா நீங்க ஒழுங்கா சாப்ட மாட்ற ஒன்னு கவ்னிக்க மாட்டன்றோ அதனால என்ன பண்ணது ஓ சத்து கெடைக்க மாட் டுது நம்புளுக்கு அத்னால் தா முடியாத் திக்மா உதிர்து தோழி அது உதிராம இருக் குற்துக்கு எதாச்சு உங்ளுக்கு வழி தெரிஞ்சா சொல்லுங்க தோழி
எனக்கு முடிக் வந்து அ நா சின்ன ஒரு ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருக்குமோது எனக்கு நறைய முடி இருக்கு அப்ப வந்து முடிக் கு வந்து ஷாம்புவ விட அரப்பு தேச்சு யூஸ் பண்ணுவோ நாங்க அரப்பு மெய்னா பச்சத் ணி தா சுடுதண்ணிய நாங்க குளிர் பிரதேசந்தா இருந்தாலுமே ஏ தலக்கு வந்து பச்ச தண்ணிய தா யூஸ் பண்ணுவோ
ம் ம் ம் செரிங் தோழி
ஆ அப்ப சுடு தண்ணி ஊத்தமோது கொஞ்ச முடி உதிர்வு அதிகமா இருக்கு ஆனா கோல்டு வா டர் ஊத்தமோது முடி நல்லாவே எ க்ரோத் ஆச்சு நறையா முடி இ ருந்தது பிரெக்னன்ஸி ஆயி முடியறவரைக் க்குமே நல்ல முடி இருந்தது அதுக்கப்றோ இந்த டென்ஷன் மெய்ண் ட்டனன்ஸ் இல்லாதனால முடிய நானா கட் பண்ணி கட் ட் பண்ணி கட் பண்ணி ன்யா நல்லா இடுப்புக்கு கீழ இருந்த முடி இப்ப ஷோல்டருக்கு மேல போயிர்ச்சு தோழி
ம் ம் செரிங்க தோழி ஏம் ஏ முடியு அதிகமா கொட்டுது தோ ழி அது தா மயமா இருக்கு
அதுக்கு நீங்க காலைல வந்து டேட்ஸ் சாப்புடுவீங்கனா டேட்ஸ் எத்துக்கோங்க ரெகுலரா ஆ டேட்ஸ் சாப்ட்டீங்கனா கொஞ்சோ அயன் ட்ரென்த்து கெடைக்கு அப்றோ அயன்னு ஆ ஸ்ட்ரென்த்து இரு க்க மாதிரி ஃபுட்டு
நாங்க ம கீர அது தெனயுந்தா தோழி எடுத்துக்கிற இப்ப முருங்க கீரல்லா வந் து ஒரு ஒரு வாரத்துக்கு எப்டியு ஒரு ரெண்டு வாட்டியாச்சு எட்த்துக்கற தோழி ஆனா இருந்தாலுமே மு முடி ரொம்ப கொட்டுது தோழி ஒரு நாளைக்கு வார்னா இவ்ளோ முடி கை அவ்ளோ முடி வருது தோழி அதுலியே நல்லா அடர் த்தியா இருந்துது யாருமே எனக்கு தல வார பயப் புடுவாங்க ஐயோ உ தல முடில நம்ப்ளால வார முடியாது அப்டின் சொல்லிடுவாங்க
ம்
அம்மாவ தவர மீதி யாரு வாரமாட்
ம் ம்
வ்ளோ அடர்த்தியா இருக்கு சீப் பு வந்து உள்ள நோயாத் தோழி இப்ப பாத்தா அப் டி இப்டி நாய்வால் மாரி இருக்கு சொல்லிர்றா ஓண்டு முடி லென்த்தா தா இருக் கானாலு ஓண்டு அப்டியே ஓ அப்டே ஃபுல்லாவே கொட்டிர்ச்சு ஒன்னிம்மே
தேங்கா தேங்கா பால் எடுத்து அந்த பால வந் து ஒரு பேக் மாதிரி போடுங்க தோழி
ம் தலைலியா தோழி
டு மைல்டான ஷேம்ப்பு அந்த டவ் ஷேம்ப் பு அந்த மாதிரி எதாவது மைல்டா இருக்கற் ஷேம்ப்பு வ ச்சு ஒரு வாஷ் குடுத்துருங்க
ம் ம் செரிங்க தோழி
ட்ரை பண்ணுங்க இல்லனா முட்டையோட வெள்ள கரு மட்டு போடுங்க தோழி போட்டு நல்லா வாசம் இருக்க ஷேம்ப்பு போட்டு வாஷ் பண்ணீட்டீங் னா உங்களுக்கு அந்த வா
எனக்கு வ எனக்கு வந்து என்னன்னா வேற ஷாம்பு மாத்த மாத்தவே முடியல தோழி மீதி எல்லாமே வந் நான் சாப்படற பொருள் கூட எனக்கு எல்லாமே ஒத்து போயிடுது எந்த பிரச் கிடையாது அப்பத்தல இருந்து எனக்கு இது வந்து அப்பத்தில இருந்து கொழந்தல இரு மோதே இந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு தவுர மீது எந்த ஷாம்பு போட்டாலு தோழி அதனால தான் பர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கே ஆச்சு முடி கொட்ரதே ஆனா இன்னுமே ஒரே ஒரு வாட்டி தா தோழி மாத்தி போட்ட டவ் ஷாம்பு போட்ட எனக்கு ஒத்துக்குல போல அது அப்பியே முடி முடி வந்துச்சா அதோட இப்ப இன்ன பண்ணது வேற அந்த வேற ஷாம்பே கடையாது இந்த கினிக் ப்ளஷ் ஷம்பு மட்டு தா போட்டிருக்க அப்பதுல இருந்து கொழந்தல இருந்தே ஆனா வந்து இப்ப ரொம்ப திகமா கொட்டுது
ம்
அதிகமா முடி உதிர்ந்துக்குனே தாதே மரி எண்ண வந்து நம்ம செக்குல ஆட்டுன எண்ணெய் வந்து நம்மள என்னால தேக்க முல்ல தோழி ஆட்டியே துட்டு வந்து வெச்சிருக்காங்க வாய்ட்டு வந்து ஆனா அத தேய்ச்சாவு தே மாரி முடி கொட்டுது
ஆ எண்ணய நீங்க மாத்ணீங்கனாலே கொட்ட ஆரமிச்சிரு எண்ணயலா மாத்தாதிங்க ம்
தேய்க்கிறா அந்த எண்ண வந்து நம்ம கொழந்தைல தேச்சு பாக்கும் போது அப்டே கொட்ற மாரி இருந்ததுனால அத நா தேய்க்க மாட்டோ கடைல வாங்கி தா தேய்கிறோ ஆனா வந்து இப்ப எ இன்னு ஒன்னுமே மாத்தலா ஆனா வர்சத்த முடி ரொம்போ உ தீர்து பாடம் மொதுல்லா முடியது வாட்ன கொட்டிட்டே இருக்கு அதனாலதா கேக்க வரே என்னன்னா பண்ணனு முட்டை வந்து வெள்ள கரு மட்டு எடுத்து உள்ள ரூட்ல அப்ளே பண்ணுமா
ஆமாங் தோழி நல்லா ஸ்கேலப்ல பட்ற மாரி ரி இ இ அப்ளே பண்ணிக்ட்டு ஒரு அ அப்ப நார்து இல்லனா ஒரு டென் மினிட்ஸ்ஸாவது விட்டுட்டு வாஷ் பண்ணுங்க
ம் ம் சரிங்க தோழி
ஆயிரும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு கும்
சேரிங்க தோழி
தேங்கா பால் ட்ரை பண்ணி பாருங்க தோழி நான் என்னோட இன்னொரு தோழிக்கு சொல்லி ருக்கேன் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க நீங்க வேனா ட்ரை பண்ணி பாருங்க முடிய கட்டியே வைக்காதீங்க கொஞ்சம் ஒரு ஆ சுருட்டி அத இருக் ருக்கி வைக்கும் போது கொட்ட ஆரம்பிக்கும் லைட்டா ஒரு ஃகிளிப்பு அந்த மாரி ஏதாவது போட்டுக்கோங்க ஹேர் பின்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க ஹேர் பின்னு அந்த குஷி ஃகிளிப்பு அந்த மாரி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா முடி உடையறது ஜாஸ்தியா இருக்கும்
சரிங்க தோழி
பண்ணிருங்க அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு முடி கொட்டாம இருக்கறதுக்கு ஒரு வழியாக்கா ஹேர் பின் குத்தி எடுக்கம் போது அதுல ரெண்டு முடி வந்துரும்
ம் ம் சரிங்க தோழி நான் இனிமே அந்த மாரி செய்ல தோழி
லப்பர் பேண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த டிஸ்கோ லப்பர் பேண்ட்ஸ்
ஆமாங்க தோழி அது அந்த பேண்டு தான் தோழி மேல ஒரு கிளிப்பு குத்திட் ட்டு கீழே வந்து நல்லா பின்னி லாங்கா பின்னி அந்த கீழே ஒரு ஹேர் பேண்ட் வருது பத்தி ங்களா அந்த பைருபீஸ் டென் ருபீஸ் ன்னு அந்த ஹே்பண்ட் தான் போடுற இருந்தாலும் ம அது கொட்டுது வாரம் போதும் பார்க்கவே முடியல என்னால அவ்வளவு முடி போட்டுது ம் சரிங்க தோழி நான் ட்ரை பண்ற தோழி நீங்க சொல்லி ங்கல நான் அதை எப்ப்ட ட்ரை பண்ற தோழி
எல்லாக்கு கொட்டாம இருக்கதா பாத்துட்ருக்கோ ஆனா என்னால மெயின்டெயன் பண்ண முடியாதுன்றனால அவ்ளோ வெச்சு அப்டியே வெட்டி வெட்டி மேல கொண்டு வந்துட்ட அது இரு நறைய இருக்கமோது மெயின் தின் பண்றக்கு நல் லா ஆசயா இருந்தது இப்ப கொஞ்ச ச்சமா இருக்கனால அத மெயின்டென் பண்றதோட வேலைகள் எல்லா ஜாஸ்தியா இருக்கனால நா அப்டியே வெட்டி உட்ட தோழி ஓட்டா ஒரு க்ளிப்பு போட்றமாத்ரி த்ரி போது டின் சொல்லிட்டு திருந்த முடியல எல்லா வெட் டி தகர்த்திட்ட
சேரிங்க தோழி
இப்ப அளவா கொஞ்சமா வச்சிருக்கே தோழி
அதுக்கு என் ஹாயில்ல என்ன தேப்பிங்க தோழ் ழி என்ன
அ தோழி அப்றோ ஷேம்பூ வந்து இங்க ஒரு ஷேம்பூ கெடைக்குது ஒரு பிராண்டட்ல அவ நா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷாம்பூவுமே எ முடிக்கு வந்து ரொம்ப ரப்பா இருக்க மாதுரி இருந்துது அப்றோ பார்லர்ல போயி பாக்மோது அவுங்க ஒரு ஷாம்பு குடுத்தாங்க இப்ப நா ஒன் டூ ஆர் த்ரீ வீக்ஸ் யூஸ் பண்ணிருக்க நல்லா சாஃப்ட்னஸ் இருக்
ம் செரிங்க தோழி இப்ப வந்து முடி கொட்டுது இல்லைங்ளா கீழ வெட் டி உட்டா ஓர் அளவ்க்கு பெட்ராவுமா
அ நா அடிக்கடி ட்ரிம் பண்ணிர்வ தோழி முக்கியமா அந்த வெடிச்சு போறதுனால முடி வந்து குரோத் ஆகாம இருக்கு நீங்க வந்து அத லைட்டா டிரிம் பண்ணி விட்டு பாருங்க
அதுவ் கொட்டாமாச்சு இருக்கு புல்லாவே இதுவாயிடுது அதனால கேக்குறே வெட்டி விட்டா ஒரு அளவுக்கு இருக்குமா அடின்ட்டு
ஆ வளர்றதுக்கு லைட்டா டிரிம் பண்லா தோழி கொட்டிட்ருக்கற்துக்கு ரொம்ப அதிகமா இருந்து கொட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சோ கட் பண்லா இப்ப முடியே கம்மியா இருந்து கொட்டுச்சுன்னா அதோட அது வந்து ஸ்ட்ரென்த்தோட ப்ராப்ளம் தான
ம் ம் ம்
செரி தோழி நம்மக் குடுத்த காலம் முடிய் து நீங்க அடுத்த கால்ல கனெக்ட் ஆகுங்க ஓகே தோழி நாளை கிறே